தோழி
ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதுங்களா ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ அப்புறோ ஆ சாப் ட்டாச்சி எக்சசைஸ்லா கொஞ்ச பண்றே பண்ணிட்டு அதா கொஞ்சோ உக்காந்தே
ஓகே ஓகே ஓகே நீங்க நல்ல ஆ ஓகே
உடல்நல பற்றி
ஆ உடல் நல பத்தி பேஸ் க்லா பேசுங்க நீங்க என்னல்லா ஃபாலோ பண்றீங்க ஹெல்த்து
மொதல்ல வந்து ஃபுட் நம்ப கரெக்டா இருக்கணு ஃபஸ்ட்டு நெக்ஸ்டு சாப்ட ஒடனே ஃபஸ்ட்டு கொஞ்ச அர மணி நேர நடக்கணு அத நடக்க வாக்கிங் இது மஸ்ட்டு ல்லையா நம்ப கண்டிப்பா சாப்ட ஒடனே கொஞ்ச நேர ஒக்காராம கொஞ்ச ஆஃப் நவர் வாக்கிங் மாரி நட க்குனு நம்ப எல்லாமே கவுனிக்குறோ பசங்களுக்கு கணவரங்க ம எல்லாத்துக்கு கவனிக்க சமச்சுடுக்குடுக்றோ ஆனா நம்ம ஒடம்ப நம்ப பாத்துக்கிறுதுல அது தேர்டி பிளஸ் வந்துச்சனா இன்னு கொஞ்ச நல்லா நம் ஒடம்ப பாத்துக்கணு சோ யோகாவு செய்ணு யோகாவு செஞ்சா இன்னமு நம்புளு கொடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து குடுக்கு வாக்கிங் போறது நம்புளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உடல்பை செய்றதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம ஒடம்ப நம்ப நல்லா கவுனிச்சுக்கணு
ஓகே கரக்டா சொன்னீங்க ஃப்ஸ்ட்டு நம்ப வந்து அதுக்கு ஃபுட் தா அ ஃபுட்டுலந்து ஸ்டார்ட் பண்ணு நெனைக்கிறே நம்ப உடம்ப பாத்துக்கறதுக்கு நமக்கு மேக்சிமம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த தேர்ட்டி பிளஸ் ஆய்டுச்சுனா ஒரு கேர்லெஸ் இருக்கு இல்லையா ஆமா நமக்காக என்ன பண்ணனு நமக்காக என்ன பண்ணணு அப்டின்லா நெனைப்போ நம்ம இன்னக்கி கொஞ்ச நல்லா பண்ணி நல்லா சமச்சு சாப்ட போதுதா நம்ம என்ன கொஞ்ச நாளிக்கு அத ஃபாலோ பண்ணிட்டே இரு முடியும்ட்டு இருக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்டா சாப்புறதுக்காண்டி என்னன்னா இப்ப எல்லாரு நம்ப அதிகமா நாங்களா மேக்சிமம் அதிகமா வந்துக அ சாப்பாடு மூணு வேலையு சாப்பாடு அப்டின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்பற என்னன்னா சாப்பாட்டுக்கு அப்பற இப்ப வந்துட்டு இல்ல இட்லி தோஸ் த அந்த மாதிரி ஐட்டம் சாப்டா ஆரமிச்சு இட்லி தோச சாப்பாடு எப்டி இர்னாலு எப்டி பாத்தாலு அதுல வந்து ட்டு நீங்க நா அதிகமாக கார்போஹைட்ரேட் தா எடுத்துக்கற மாதிரி இருக்கு நம்ப வந்து புரோட்டீன்காக எதுவு எடுத்துக்க மாட்டோ ஃபைபர்காக எதுவு எடுத்துக்க மாட்டோ இந்த சமநிலையான உணவு முறைய பயக்கப்படுத் த்தனு அப்டின்றதே இப்போ ஒரு கொறஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு சில ஹெல்த் இ்ஷ்யூஸ் வந்ததுக்கப் றம் நா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்பற இப்ப கொஞ்ச அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நானு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காண்டி
என்ன சொல்து கார்போஹைட் ஹைட்ரேட் மட்டு அதிகமா எடுக்காம அ துவு எடுக்கணு அதுவு ஒரு சின்ன அளவு எடு த்துட்டு ஃபைபர் ப்ரோட்டீனு புரூட்ஸ் அந்த மாரி எல்லாமே சேந்து இருக்க மாரு தா இருக்கு க்ரீனு ஆரஞ்சு எப்டி கொரு கலர்ஃபுல்லான ஒரு ப்லேட் வந்து எப்புமே கலர்ஃபுல்லா இருக்குனு ப்ரோட்டினுக்கு வந்து யெக்கு சிக்கனு அந்த மாரி எடுத்துட்டு ஹா ஃப்பக்கு வந்து என்ன ல்தது அ மெல்றிக்கா கேரட்டு ஃப்ரூட்ஸ்சு அந்த மாரி கொஞ்ச எடுத்தா தாநம்ம உடம்ப என்ன கேள்வி நம்ப ஒடம்புக்கு என்ன நல்லா போயி ஒடம்பு பேட்ல்லா கொறச்சு நம்ம கரெக்டான ஒரு வெய்ட்ல நம்ம இருக்கோ கார் மூணு நேரமு கார்போஹைட்ரேட் எடு தா அது நம்ப ஒடம்பு தா இன்னு கொஞ்ச வெயிட் போட்டுட்டு நம்ப என்ன வாக்கிங் போனாலு கொறயாது சோ நம்ம டயட்தா ஃப்ஸ்ட் அதுக்கு ஒ தே தேர்டிர் பர்சன் நம்ப உடல் பயிர்சினா த ன செவன்டி பர்சன் நம்ம உணவு முறைதா உணவு முறையில கரெக்டா இருந்துகுனு சோ நம்ப உணவு முறை சேந்து உடற்பய்ச்சி செஞ்சோம்னா நம்ப எப்புமே ஆரோக்கியமா இருப்போன்னு வச்சிக்கோங்களே நம்ப இன்னமு சுறுசுறுப்பா இருந்து இன்னு நம்ப வேல நெறயா செய்வோ கார்போஹைட்ரேட் சாப்புட்டுருந்த தூக்கதா வரு
கண்டிப்பா கண்டிப்பா நா அ நீங்க சொன்ன மாதிரியேதா நெறைய உணவு பழக்கங்கள மாத்தறது மட்டு நம்ப உடல் நலத்த இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருந்துறாது கண்டிப்பா உணவு பழக்கத்த மாத்தறதோடு சேத்து நடைப்பயிற்சி யோகா மூச்சி பயிற் ச்சி அந்த மாதிரி சில விஷ்யங்கல்லா நம்ப ஃபாலோ பண்ணு போதுதா அது இன்னு கூட க நம்ம எடுத்துக்கற உணவு கம்மியா எந்த அளவுக்கு நம்ப கான்சியஸா உணவு எடுத்துக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டா வேல செய்யு நெனக்கிறே நம்ப சாப்புடுட்டு சாப்பற சாப்பாட்ல பண்றத விட கம்பல்சரி கொறஞ்ச பட்சம் இப்ப ஒரு முப்பது நிமிஷமாவது நடந்துதா ஆகணு அப்பதா அந்த உடம்புக்கு வந்து ஓகேவா நம்ம வந்து ட்ரெஸ்ட் குடுக்குன்னு ஒடம்புக்கு ரெஸ்ட் குடுக்கணுஅதே சேம் டைம் என்ன மாதிரியான ஒர்க்கவுட் பண்ணு மோ அத பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கு மேக்சிமம் நா ஹெல்த்ல கவனோ செலுத்தாதவங்க நம் மாம் தா சொல்லுவ அவுங்கதா யார அத பாத்துக்கிறதே இல்ல பசங்கள ஸ்கூலுக்கு அடுப்பானுமா ஹ்பண்ட வேலைக்கு அனுப்புனுமா ஓகே அப்பாட நம்ம ஒகாந்துறோ நமக்காக கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒடம்ப பாத்துக்கணு நெனைக்கிறே
அத உணவு மட்டு பண்ணிட்டு சாப்பாடு மட்டு கரெக்டா சாப்டு ஆ நம்ப கரெட்டாதான சாப்புறோ அப்புறோ என்ன அப்பிடின் நெனச்சிட்டு வீட்டு வேலதா செய்றோல்ல அப்புறோ எதுக்கு நம்மளுக்கு வாக்கு இந்த நடப்பயிற்சியு யோகால எதுக்கு அப்பிடின் நம்பளே நம்பளே ஏமாத்திக்குறோ அது அதுக் கெடையாது நம் கரெக்ட்டு சாப்லியு நம்ம கரெக்டா இருந்துக்குனு வீட்ல வேல செஞ்சாலு நம்மக்குன்னு ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பா இருக்கணு வா வட பயிற்சி கண்டிப்பா நம்ளுக்கு நட இருக்கணு அப்புறோ அத நம்ப செய்யறதே கெடையாது பொதுவான பெண்கள் எப்புமே வீட்ல இருக்க பெண்கள் மே வீட்ல தா நம் வேல செய்றல அதுவே போவாதா இத வேற நம்ப செய்ணுமா அப்பிடின் நம்ம அலட்சியமா விடறோ அது அப்பிடி அலட்சியமா விடவே கூடாது கண்டிப்பா நம்ப நடைபயிடிச்சி ஒரு ஒரு ஃபார்டி மினிட்ஸ் நம் நடக்குன் நல்லது காலையில ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் நடந்தவ ஃபார்ட்டி மினிட்ஸ் நடந்தா ரொம்ப நல்லது நம்ப ஒடம்புக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எல்லா நெறைய நம்புளுக்கு புடிச்ச மாதிரி நம்பளோட ஒடம்ப வந்து உடற்பயிற்சிய வந்து கஷ்டப்பட்டு பண்ணாம எப்பிடி நம்ப ஈஸியா பண்ணலா அப்பிடின்ற மாதிரில்லா நெறய மெத்தட்லா வந்துருக்கு அதாது மியூசிக் டான்சிங் டான்சிங் மூலமா நம்ம என்ன து நம் ஆக்டிவா இருக்கறது எப்பிடி மேக்சிமம் எல்லாரு அ உடற்பயிற்சி பண்ணுனா ரொம்ப கஷ்டப்பட்டுதா பண்ணு நெனக்கிறாங்க கஷ்டப்பட்டு பண்றதலா கெடையாது ஈஸியாவே பண்ணலா டைம் தா கொஞ்ச எடுக்குனு நமக்காக நம்ப உடம்புக்காக நாம கொஞ்ச டைம் ட செலவு பண்ணனு அதுதான தவற மத்தபடி அதுல கஷ்டப்பறதுக்கு எதுவுமே கெடையாது எப்பவு என்ன பண்ணுவோ பசங்களுக்கு நல்லா பண்ணி குடுத்துட்டு ஹஸ்பண்டக்கு நல்லா பண்ணி குடுத்துட்டு என்ன மீதி இருக்கோ அதையே நம்ம சாப்டுறோ அந்த மீதி இருக்குறதயேதா சாப்புறோ நமக்குன்னு ஒரு ஒரு இது வச் ச்சுகறதே கெடையாது நமக்குனு ப்ரூட்ஸ் சாப்புனு நமக்குனு வெஜிடபுலஸ் சப்புணுலா இல்ல இருக்கறதா பண்ணி எல்லாருக்கு சேர் பண்ணி குடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதயே சாப்ட்டு அப்பிடியே இருக்கறதுனால தா நம்பளோட இப்ப தேர்ட்டி ப்ளஸ் மாம்ஸ் எல்லாரு மே அதிகமா பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்து ர கண்ட்ரோலே இல் இப்ப அவுங்களா வந்துட்டு எல்லாருக்குமே மேக்ஸ் சிமம் எல்லா விதம் மான வியாதிகளு வர ஆரம்பிச்சிருச்சி அதுக்கு காரணோ அவுங்க கொஞ்சோ அவுங்கள பாத்துக்காம இருக்கிறதுதா நெனைக்கிறே
டிக்குது அப் டின் மோத நம்ம சென்டருக்கு போய் யோகா செய்றது இல்ல பிரெண்ட்ஸோட சேந்து நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது ரெண்டு பேரு பிளான் பண்ணி நம்ம இ இந்த டைம்க்கு நம்மரெண்டு பேரு நடைப்பயிற்சி போலா அப்பிடின் பிளான் பண்ணி போம்போது இன்னு கொஞ்சோ உற்சாகமா இருக்கு கொஞ்சோ நம்ப ரெண்டு பேர் சேர்ந்து போனா ஒரு ஹ இதாவு இருக்குனு வச்சிக்கோங்களே ஹாப்பியாவு இருக்கு ரெண்டு பேரு பேசிட்டே போறது தனிமையா போனா போர் அடிக்கிற மாரி அவுங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஷோ அந்த இந்த மாரி மெத்தேடுல டிரை பண்ணலா நம்ம அங்க யோகா சென்சூ இப்ப நெறைய பேர் இருக்கு எடத்துலா போய் சேர்ந்தம்னா எல்லாரு செய்யறத பாத்து நம்மளு செய்ய ஆர்வத்தோடு செய்ய ஆரம்மிச்சிருவோ வீட்ல செய்யு போது நம்மளுக்கு தனிய செய்யு போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்டெரஸ்ட் வராது ஷோ ப்ரெண்ட்ஸோட தோழிகளோட சேர்ந்து நம்ம செய்யு போது இன்னமு கொஞ்சோ அ அவுங்களுக்கு நல்லது பண்றோ நம்ளு நம் நம்ளுக்கு நல்லது நடக்குது ஷோ ரெண்டு பேர் சேந்து பண்ணு போது ரொம்ப நல்லா இருக்கும்ன்னு வச்சுக்கோங்களே ஷோ அந்த மே ஃபோர் அடிக் ம்மோ நம் பண்ணலா
கரெக்ட்டா சொன்னீங்க நாம வந்து நமக்கான டைம் வந்து ஒதுக்கனு டைம் ஒதுக்கனு அப்பிடின் சொன்னாலா கண்டிப்பா பண்ணவே மாட்டோ நா இன்னிக்கு சமைச்சி முடிச்சிட்டு நா இன்னிக்கு வாக்கிங் போலானு இருக்கேன்னா கண்டிப்பா போகமாட்டோ இதுவே நீங்க ஒரு எடத்துல நம்ம ஒரு ஃப்ரெண்ட ஒருத்தவங்க கமிட் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமா சேந்து வாங்கிங் போலான் சொல்ட்டுன் சொன்னீங்கன்னா க சீக்கிரமா அந்த வேலைய முடிச்சிட்டு ரெண்டு பேருமா சேந்து போயிடுவோ நம்மளு கரெக்டா இருப்போ அவுங்களு கரெக்டா இருப்பாங்க நாங்க கொஞ்ச நாளா ஏ பக்கத்துல இருக்கிற ஃபிரெண்ட்ஸோட அப்பிடிதா நா போய்கிட்டு இருந்தே திடீர்னு அவுங்களுக்கு ஒரு ஹெல் த் ஷுஷ் வந் ந்தது அவுங்களால வரமுல அப்புறோ எனக்கு ஒரு ஹல்த் இஷூ ஆச்சி என்னால போக முடியல அதோட அது கட் ஆச்சி ஆக்ஸுலா அந்த மூனு மாசோ என்ன வேலை எங்க இருந்தாலு கரெக்டா அந்த டைமுக்கு நா போயிடுவே வாக்கிங் முடிச்சிட்டுதா வருவே வாக்கிங் முடிச்சுட்டு எக்சசைஸ் முடிச்சிட்டுதா வருவே கரெக் ட்டா அந்த டைமுக்கு எழுந்து போயிடுவே இப்ப என்னென்னா என்னால தனியா போறது கொஞ்சோ கஷ்டமா இருக் க்குற மாதிரி இருக்கு ரொம்ப நடக்குற மாரி இருக்கு டைம் ஆகாத மாரி இருக்கு அப்டி இருக்கு சேந்து போகும்போது கொஞ்ச ஈஸியா இருக்குற மாதிரி இருக்கு
சேந்து போம்போது ஈஸியா இருக்க மாரிதா இருக்கு ஆனா யாரையு டிபெண்ட் பண்ணியு இருக்க கூடாதுதா யாரும் சே இல்லைனாலு நம்ம போற மாரி நம்ம வச்சுக்கனு பட் நம்ளால ஒரு போர் அடிக்குது இன்னொருத்தங்க இருந்தாங்கனா ஒரு கம்ஃபடபிளா இருக்குனா அப்டின் நெனைக்கும் போதுதா நம்ம இன்னொருத்தங்கள நம்ப சூஸ் பண்றோ பட் நம்பளவேஸ் நம்ப மேல நம்ப ஃபஸ்ட்டு இது வக்கனு செய்ய முடியு நம்ம செய்யனு நம்ள‌ ஒடம்புக்கு நல்லது அப்டின் நம்ப ஃபஸ்ட்டு ச நெனச்சா மட்டு தா செய்ய முடியு ரெண்டு பேர் போனாலு செரி யார் போனாலு நம்ப ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸா இருக்கனு
சூப்பர் சூப்பர் கரெக்டா சொன்னீங்க நானு அப்புடிதா ஃபஸ்ட்டு நம்ம இன்னொருத்தவ்ங்க இருக்காங்கன்றதுக்கான்டி நா கெளம்பி போயிட்ருந்தத விட்டுட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணுன் நெனைக்கிறே நீ எழுந்து போ நன் உன்னால முடியு நீ எந்திரிச்சு போ சீக்கிரமா அத முடிச்சிட்டு வா ஒனக்கா க அந்த அந்த எடத்த குடு அப்டின் நானு நானே என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டுருக்கே எதயாது ஃபாலோ பண்ணின்னு அத கன்டினியூஸா அப்டின் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அத ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே நா ஓகேவா இருக்கு ஆனா என்னால கன்டினியூஸா போக முடிய மாட்டேன்றது எ அதுன அதுக்கு நெறைய இது இருக்கு பசங்கள தனியா விட்டுட்டு போக முடியாது ஹஸ்பண்ட் இருக்குற அன்னைக்குதா போக முடியு எழுந்துட்டாங்கனா அழுவாங்க அப்டில்லா நறைய தாட்லா ஓடிகிட்டு இருக்கறதுனால அது கொஞ்சொ லேட் ஆகுற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒடம்ப பாத்து கிட்டாதா நம்ம குடும்பத்துல இருக்கிறவுங்கள பாத்துக்க முடியு
அதுவும் இன்னொருத்தங்க நீ எளச்சிட்டியே ஒடம்பு ஒனக்கு வெயிட் கொறஞ்சியே சொல்லும்போ ரொம்ப ஹாப்பியாயி நம்ம இன்னு மோட்டிவேஷன் ஆயி இன்னு செய்ய ஆரம்மிச்சுருவோ அந்த மாரி நம்ள யாரோ மோட்டிவேஷன் பண்ணிட்டாங்கனா நம்ளுக்கு ஒரு இன்னும் உற்சாகமாயிடுன் வச்சுக்கோங்ளே ஓ நம்ம கரெக்டா நம்ம ஒடம்ப மெயின்டன் பண் றோ கரெக்டா நம் பாத்துக்குறோ ஒரு இது வரு‌ சோ கண்டிப்பா இன்னொருத்தங்களு மோட்டிவேஷன் குடுத்தாங்கனா நம்ம இன்னுமே உற்சாகமா ஆவோ அந்த ஹஸ்பண்டா இருக்கட்டு நீ பரவால்ல கரெக்டா பண்ற கரெக்டா எல்லா வாக்கிங் போற ஒடம்பு கரெக்டா பாத்துக்குற அப்டின் சொல்லும்மோது நம்ளுக் ஒரு மோட்டிவேஷன் ஆயி நம்ம அத கண்டின்யூ பண்ணுவோ
கண்டிப்பா கண்டிப்பா ஆ அ தா எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நா கொஞ்ச நாள் கண்டினியூஸா வாக்கிங் போயிட்ருந்தே அப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏ வீட்ல கூட எ கணவர் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஓகே ஒன்னால முடியு இது ஒன்னு அவ்ளோ பெரிய விஷய கடையாது ஒன்னால நீ ன கரெக்டா வாக்கிங் ஃபாலோ பண்ணி ஃபுட்டு டயட்டு இதெல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணா ஒன்னால இத கம்மி பண்ண முடியு அவ்ளோ பெரிய விஷ்யொ கெடயாது அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லிட்டே இருந்துட்டு எனக்கு அதுக்காக அவுங்க ஹெல்ப் பண்ணாங்க கால்ல எழுந்து அவுங்க பசங்கள பாத்துப்பாங்க நா போயிட்டு வந்தே அப்டி இருக்கும்போது கண்டிப் பா என்னால முடுஞ்சது ஆ நீ கடைசில டேப்லெட்டு எடுத்துக்கிட்டு தா ஆகனு அப்டின்ற சுச்சுவேஷன் அளவுக்கு இவ்ளோ ஹெவியாலா இருக்க கூடாது அப்டின் சொல்லும் போது கூட அத நா ஃபுட்டுலே கண்ட்ரோல் பண்ணிட்டு வாக்கிங் ஃபுட்டு எக்ஸசைஸ் இதுலே கண்ட்ரோல் பண்ணிட்டே அது ஓகே நார்மல் ஆயிடுச்சு அப்டின சொன்னதுக்கப்றோ அதுக்காக நா மெனக்கெடாம இருக்கே என்னால மெனக்கெட முடில அன்னைக்கு ஒரு பயோ ஐயோ கொழந்தைங்களா குட்டி கொழந்தைங்க நம்ம இத பாத்தே ஆகனு அப்டின் சொல்ட்டு பாத்தே இன்னைக்கு அது ஒரு அலட்சியமாயிடுச்சு போச்சு அப்டின் சொல்லிட்டு ஓகே நம்ம நறைய இத பத்தி தோழி இன்னொரு தலைப்புல நம்ம இன்னு இன்னு பல விஷயங்கள பேசலா நன்றி